ஹலோ
ஹ சொல்லுங்க
கேக்குதா
ஹ கேக்குது
ம் சொல்லுங்க நீங்க எதாச்சு பேசுங்க இப்போ
நா என்ன பேசறது
எதாச்சு ஒங்களுக்கு புடிச்சது இந்த மாரி இருந்த ஜாலியா இருக்கு அப்டி அந்த மாரி ஷால் பண்ணுங்க
சால் பண்ணுமா
ஷேரு சொல்லுங்கன்னு சொல்ற
ஹா எனக்கு எப்டினா ரொம்பல்ல டைம் ஸ்பெண்ட் வேணா பண்ண வேணா
ம் ம்
இப்ப நம்ம வீட்ல இருந்தோனா ரெண்டு பே பக்கமு ரொம்ப ஸ்ட்ராங்க நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப அன்பு காட்றது வந்து கரெட்டு
அ அ
ரெண்டு பேத்துமே படிக்க போது ரெண்டு பேருமே அவுங்க அவுங்க கெரியருக்கு ஃபோக் கஸ் பண்ணா நல்லா இருக்கு
ம் ம் ம்
ம் அப்டின் தோணு அப்றோ படிச்சு முடிச்ட்டு எல்லாமே ஹாப்பி லைஃப் கெடைக்கு நல்லா படிச்சா
ஆ
கெரியர் மட்டும்தா இப்ப போக்கஸ் பண்ணோ அப்டின்னு தோணு அதே சமயோ மனசுல வந்து அதுவு கொறையாது இதுவு கொறையாது எதுக்குமே எப்வு ஆனா அதிகமா வெளில காட்டிக்க மாட்டோ பேசிக்க மாட்டோ அவ்ளோதா
ஓ நீங்க எப் டி நீங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸா
ஆமா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருக்கு
ம் ம் ம் சேரி சேரி
நா லா பாக் க்கா ஆள பாக்கவே இல்ல ஃபோட்டோல பாத்தது தா
ம் ம்
ம்ம எயித் மன்ந்த் ஆச்சு அப்போ தா ஃபஸ்ட்டு மீட்டு
அப்டியா
அப்பதா ஃபர்ஸ்ட்
நீங்க நீங்க போனீங்களா அவுங்க வந்தாங்களா
அவுங்களு பாதி தூரோ வந்தாங்க நானு பாதி தூரோ வந்தே ரெண்டு ஊருக்கு பக்கத்துல பாண்டி சென்டரா வெச்சி நாங்க அங்க போனோ
ஓ இவரு சென்னையா அப்போ
இல்ல இல்ல வேலூர்
ஓ வேலூர் ஓகே ஓகே ம் பாண்டி போனீங்களா
ட்ராவல் பண்ணா அதுக்கே டைம் செரியா இருக்கு
ம் ம் ஆமா ஒரே வாட்டி தா பாத்திருக்கீங்களா
ரெண்டு டைம் பாத்திருக்கோ
சேம் ப்ளேஸ்சே
அ
சேம் ப்ளேஸா
ஆமா அதுதா சென்டர்ல இருக்கு வேற எங்க போறது
ம் கடலூரு கிட்டதா இங்கந்து
ம்ம்
எனக்கு வந்து கொஞ்ச கிட்ட மாதி இருக்கு இப்பயே டக்குன்னு போன மாரி அவுங்களுக்கு வந்து வரதுக்கு ரொம்ப டைம் ஆகுது த்ரீ அவர்ஸ் கிட்ட ஆகுது பாண்டி வரவே
ஆமா எப்டி பைக் பஸ்ஸா
பைக்லே வந்துருவாங்க
ம் ம் லாங்கு தா ஆ ஹன்ரட் கிலோமீட்டஸ் மேல இருக்குல்ல
ஆமா டூ ஹன்ரடுக்கு மேல
டூ டூ ஹன்ரட்டா
ஆங் டூ ஹன் த்ரீ ஹன்ரட்கு கொஞ்சோ கம்மி டூ நைன்டி போர் கிலோமீட்டர் வருது
ம் ம் ம் ஓகே ஓகே அதுக்கே அவுங்க பெட்ரோல் ஊத்தினு வர்ணு போல
ஆமா ஒரு எயிட் தௌசண்னாவது கையில வேணு அப்பதா வந்து சமாளிக்க முடியு அந்த டேவே
ஓ
அது இல்லாம தனியே எனக்கு வேர பஸ்சுக் வேணு
புரில
தனியா எனக்கு வேற பஸ்சுக் வேணு எல்லா ஒரு டென்குள்ள அப்டி வருது ஒரு டேக்கு
ஓஹோ
ம் ஆனா இப்பியுமே காசெல்லா பிரச்சனல்ல
ம்
எதாவது பண்ணி அவங்க வந்து ஜெப்டோ ஓட்றாங்க பார்ட் டைமா
ஆ ஆ
அதெல்லா எனக்காக இன்வெஸ்ட்மெண்ட்லா பண்ணுவாங்க இருந்தாலுமே டைம் இல்ல ரெண்டு பேத்துக்கு பிஸியா இருக்கு ஷெடூல்லு
ஓ
இப்போ எனக்கு வந்து லீவுனால நா வீட்ல இருக்கே இப்ப அடுத்த மாச காலேஜ் போனா அப்பற நானு பீச் பிஸி ஆயிடுவ அவங்க ஏற்கனவே பிஸியாதா இருக்காங்க ஆடர் ஓட்டிட்டு அந்த மாரி
ஓ
ம் ம்
அந்த சைடு எப்பிடி கடலூர்லா ஜாலியா இருக்குமா
அ அவ்ளோவாருக்காது
ம்
ஒரே பழைய பேச்சு பேச்சா பேசுவாங்க
என்னா எப்டி பேசுவாங்க
எப்டி பேசுவாங்கன்னா ஒரு மாரி லோக்கலா பேசுவாங்க
ம் ம் எல்லா ஊர்லயுந்தா லோக்கலா பேசுறாங்க
ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட் கெடைக்காது
ஓ
புரிதா எங்க போனா சத்த சத்தமா கெடை கேக்குனா நாய்ஸ்ஸாருக்கு
ம்
ம் எனக்கு வந்து ஊட்டி மாரி ஒரு பீஸ்ஃபுல்லான விஸ் பிளேஸ் அந்த மாரி இடந்தா புடிக்கு
அப்போ எல்லாருக்கு ஓ பாம் அங்கதா புடிக்குமோ
ஊட்டினா ஊட்டியு புடிக்காது மூணாறு அந்த மாரி பிளேஸ்னா புடிக்கு
அதுதா நாங்களு இப்பதா போனோ ரீசன்டா போனோ
ம்
நல்லாருந்துது சூப்பராருந்துது
ம்
அ கிளைமாட்தா அங்க அ அதனாலதா அப்டிருக்கு
ம் ஏ பைய பி எப் இப்ப போயிட்டு வந்தாங்க மூணாறு
ம் ம்
வரவே மனசில்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாங்க வரவே மனசில்ல அப் ப்பிடி இருக்கு தெரிமா அப்டின் சொன்னாங்க ஆ கேக்குதா
ஆமா நல்லாருக்கு நா நாங்களு வேன்லதா போனோ
ஆ
ஆமா கிளைமெட்டு ஸ் சம்ம செம்மையாருந்துது
அதா ஒரு நாள் உன்னை கூட்டிட் போணுன் சொன்னாங்க
ம் ம்
அவ்ளோ நல்லா இருக்குமா
ஆமா
ஆ
பயங்கரமா இருக்கு
எனக்கு வந்து இந்த மாரி சொன்னாதா நா வந் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவனா அந்த எடத்துக்கு போனா நா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லாட்னா எனக் கு புடிக்கவே புடிக்காது
ம் ம் இல்ல உண்மையா நல்லா இருக்கு
ஆ
அங் போனாலே ஒரு அமைதி செம பிளேசு நெறயபில்